உம்
வணக்கம் தோழி எப்படி இருக்கீங்க
ஏ நல்லா இருக்கேன் தோழி நீங்க நல்லா இருக்கிறீங்களா
உம் நலமா இருக்கறேம்
ஆஹ் சரி தோழி நம்ம இன்னைக்கு என்ன தலைப்பு பத்தி பாார்கக்க போறோம் அப்படின்னா அஹ் கல்வி க போறோம் எனக்கு தெரிஞ்ச கருத்துல நான் உங்க்கிட்ட பகிர்ந்துக்கிறேன் உங்களுக்கு தெரிஞ்சதை நீங்க என்கிட்ட பகிர்ந்துக்கோங்க சரிதானே தோழி
ஆஹ் சரி தா
ஆஹ் சரி தோழி என்ன கேள்வி அப்படிங்கறிறது அஹ் என்னை பொறுத்தவரை என்ன அப்படின்னா ஒரு தலைமுறையே ஒரு மாத்தக்க கூடிய ஏ ஒரு விஷ ஆஹ் எதுனாலா இப்ப ஒரு குடும்பத்துல ஒருத்தவங்க படிக்கிறாங்க அப்படின்னா அது வந்துட்டு அந்த தலைமுறையே மாத்துறதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்கு ஒரு ஏழை குடும்பமா வந்துட்டு நம்ம இருக்கிறோம் அப்படின்னா நம்ம அதிகமா படிக்கிறனால நம்மக்கு மட்டும் அறிவு அப்படிங்கிறது இல்லாம நம்மளுடைய குழந்தைகளுக்கும் அது அடுத்தடுத்த தலைமுறைகளுக்கு போயிட்டே இருக்கும் அஹ் இதனால நமக்கு என்ன அப்படின்னா அஹ் ஒரு ஆஹ் ஒரு தலைமுறையே உயர்த்துறதுக்கு இல் நம்ம வாழ்க்கையே மாத்துறதுக்கு நமக்கு ஒரு நல்ல வாய்ப் ப்பா இருக்குன்னு நா நினைக்கிறேன் தோழி ஆஹ் நீங்க உங்க கருத்தை சொல்லுங்க
ஆமாங்க கல்வி என்பது மனித வாழ்க்கையில அடிப்படை ஒரு ஒரு மனிதன நல்ல மனுஷனா மாத்துறதே கல்விது சொல்லுவாங்க இப்ப ஒரு வீட்டுல ஒரு பெண் வந்து கல் கல்வி கத்துக்கிட்டா அந்த வீட்டுல இருக்க எல்லாருமே ஆஹ் உயர்ந்துிருவாங்க அப்படின்னு சொல்லுவாங்க அது ஏன்னா ஒரு பெண் வந்து அந்த வீட்டுல வந்து நல்லா படிச்சிருந்தா அந்த வீட்டுல இருக்கவங்க குழந்தைகளுக்கோ அந்த வீட்டுல இருக்க பெரியவங்களுக்கோ நிறைய விஷயங்க அவங்க சொல்லி தருவாங்க அதனாதா ஒரு பெண் வந்து பெண் கல்வி வந்து ரொம்ப உயர்ந்ததுன்னு சொல்லுவாங்க அஹ் இப்ப பாாரத்தீங்கன்னா அஹ் ஆஹ இப்போ அந்த காலத்துல எல்லாம் பாத்தீங்கன்னா அந்த எஜுகேஷன் லோன் எல்லாம் இல்லாம இருந்தது பாத்தீங்கன்னா பல் இந்த காலேஜ்ல செய்றதுக்கு கல்லூரில செய்றதுக்கு இன்ஜினியரிங் டாக்டர்ல்லாம் படிக்கிறதுனா பணக்காரம் வான் மட்டும் தான் படிக்க முடியுது அந்த காலத்துல பாாரத்தீங்கன்னாஹ் அப்பா காத்துல அம்மா காலத்துல எல்லாம் பாத்தீங்கன்னா அப்ப வந்து அ பேங்க்ல வந்து வங்கியில வந்து லோன்லந்து தரவே மாட்டாங்க அப்பணக்காரம்ங்க வசதியா இருக்க முட்டது அந்த காலத்துல படிச்சாங்க ஆமா இப்ப பாத்தீங்கன்னா நம்ம காலத்துல எல்லாம் பாத்தீங்கன்னா இப்ப வந்துஹ இப்ப எப்படி சொல்றதுன்னா எனக்கு தெரிஞ்சு ஒரு தொண்ணூத்தி நாலு தொண்ணூத்தி ஆறுல இருந்து எனக்கு தெரிஞ்சு தொண்ணூத்தி எட்டுல இரு அ எஜுகேஷன் லோன் சொல்லிடுக்கறங்க குடுக்க ஆரம்பிச்சாங்க இப்ப எல்லா பேருமே நல்லா படிச்சு எல்லா வீட்டுலுமேப்ப டிகிரி முடிக்காத ஆளு்களை யாருமே இல்ல ஒரு வீடுனு எடுத்துக்கிட்டா இப்ப இருக்கற காலகட்டத்தல எல்லா ஒரு வீனு எடுத்துட்டா அந்த வீட்டு இருக்கவங்க எல்லாருமே ஒரு டிகிரி முடிச்ச ஒரு மினிமம் டிர முடிச்சிருக்காங்க அது ஏன் காரணம்னா இப்ப அந்த காலத்து இருந்த படிப்புக்கு வந்து ரொம்ப காசு செலவாகது அந்த கால படிக்க வைக்காம இருப்பாங்க நம்ம நிறைய பேர் படிக்க மாட்டாங்கள பணக்காரங்க மட்டுதா குறிப்பிட்ட ஜாதி ஒரு குறிப்பிட்ட பணக்கார ஆளு முடிாத படிச்சிருப்பாங்கள அப்ப வந்து கல்விக்கு வந்து நைய செலவா வச்சாமா அந்த காலகட்டத்துல இப்ப பாத்தீங்கன்னா அந்த வங்கியே படிக்கிறதுக்கு நிறைய வந்து அவங்களுக்கு சலுகை எல்லாம் கொடுக்கறாங்க இப்ப படிச்சு முடிச்சட்டுதா அந்த லோன் எல்லாம் கட்டிக்கலாம் அப்படின்ல்ல ஒரு ஆப்ஷன்ல்ல கொடுத்துருக்கறாங்க அ கவுர்மெண்ட் அதனால இப் எல்லா வீ எல்லா வீட்லயுமே எல்லாருமே ஓரளவுக்கு நல்லா படிச்சு உ டிகிரி முடிச்சவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க நீங்க இதை பத்தி என்ன சொல்றீங்க
ஆமாம் தோழி அப்பல்லாம் முந்தைய காலகட்டங்கள்ல எல்லாம் டிகிரி வந்துட்டு அஹ் முடிக்கிறதே வந்துட்டு ஒரு குடும்பத்துல ஒருத்தவங்க வந்துட்டு டிகிரி முடிச்சுட்டாலே அது வந்துட்டு ரொம்ப பெரிய ஆச்சரியமாதா அப்பெல்லாம் சொல்லுவாங்க அதை விட அப்ப இருந்த சூழ்நிலைகளுமே நமக்கு அப்படிதா இருந்துச்சு ஆனா இப்பல்லாம் பாத்தீங்க அப்படின்னா ஒரு குடும்பத்திலயே இப்ப மூணு மூணு குழந்தைங்க நாலு குழந்தைங்க இருக்காங்கன்னா நாலு பேராலையுமே நம்ம டிகிரி எடுக்க முடியும் ஆஹ் படிக்க வைக்க முடியும் அப்படிங்கறிறதுல இப்ப வந்துட்டு மக்கள் வந்துட்டு மாறிட்டாங்க அதே மாதிரி முன்னாடி எல்லாம் பாத் ங்க அப்டினா பெண் குழந்தைகளையெல்லா அந்த அளவுக்கு படிக்கவே வைக்க மாட்டாங்க ஆ ஆர்வமு அந்த அளவுக்குல்லா காட்ட மாட் டாங்க வெளில எல்லா அனுப்புறதுக்கு யோசிச்சுக்கிட்டு அந்த மாதிரி லா இருந்த காலகட்டங்கள் எல்லா நெறைய இருந்துச்சு ஆனா இப்பல்லா பாருங்களே பெண் குழந்தைகள் தா படிக்கணு அப்டிங்ற மாதிரி இப்ப வந்துச் ச்
ஆமா இப்ப பாத்தீங்கன்னா பெண் குழந்தைதா இப்ப ஒரு வீட்ல ஆண் பெண் பாத்தீங்கன்னா பெண் குழந்தைதா நல்லா படிக்கிறாங்க ஆ படிச்சுட்டு அந்த வீட்டோட சூழ்நிலை புரிஞ்சுட்டு படிக்கிறாங்க ஆண் குழந்தைய வந்து கொஞ்ச வீட்ல வந்து அதிகமா செல்லமு குடுப்பாங்க ஒரு வீட்ல வந்து து கண்டிக்க மாட்டாங்க பெண் குழந்தை வந்து அவங்களோட சுச்சுவேஷன புரிஞ்சிகிட்டு சூழ்நிலைய புரிஞ்சிகிட்டு அவ படிக்கிறா நா பாத்தளவுக்கு பாத்தீங்கன்னா பெண்கள் தா அதிகமா நல்லா இப்ப படிக்கிறாங்க பாத்தளவுக்கு இப்ப எங்களோட ம் எங்க எங்க காலகட்டத்துல பாத்திங்கனா எங்க வீட்ல சித்தப்பா பெரியப்பா சித் த்தி பெரியம்மா பொண்ணுங்க எல்லா இருந்தாங்க அப்ப எல்லா வீட்டுலயுமே நாலு நாலு பேர் எல்லா வீட்லயுமே மூணு நாலு ரெண்டு அப்டி இருப்பாங்களா அப்டின்னு பாக்கும்போது எங்க வீட்ல ஆண்கள விட பெண்கள் அதிக நல்லா படிச்சிருக்கிறாங்க எங்க கட்டத்துல எல்லா எங்க காலகட்டத்துல நீங்க அத பத்தி என்ன சொல்றீங்க
ஆ ஆமாங் தோழி இப்ப எங்களுடைய குடும்பத்திலையு பாத்தீங்க அப்டின்னா அ ஆண்கள விட பெண்கள் தா நெறைய படிச்சிருக்காங்க எங்க அ சொந்தக்காரங்கள்ல எல்லாருமே பாத்தீங்க அப்டின்னா பெண்கள் தா வந்துட்டு அதிகமா வந்துட்டு அ படிப்பு விஷயத்திலு அதி அ வேலைக்கு போறதா இருந்தாலுமே ஆ பெண்களுக்கு முன்னுரிமையு குடுக்குறாங்க சேரி பரவாயில்ல நீங்க வேலைக்கு போணுமா போயிட்டு வாங்க அப்டிங்கிற மாரி எல்லா இருக்கு ஆ அதெல்லா பாக்கும்போது கொஞ்சோ சந்தோஷமாவே இருக்கு இப்ப ஆண்களு வந்துட்டு புரிஞ்சு ஆரம்பிச்சிட்டாங்க பெண்கள் வேலைக்கு போறத பத்தி அவங்களுக்கு ஒரு உலக இருக்கு வாழட்டும் அப்டிங்கிற மாரி எல்லா இருக்கிறது வந்துட்டு இப்ப வர வரற காலகட்டங்கள்ல அது பாக்குறதுக்கு ரொம்பவே சந்தோஷமா இருக்கு அதே மாரி கல்யாணம் ஆன பிறகும் பெண்கள வந்துட்டு படிக்க வைக்கிறாங்க முன்னாடியெல்லா அ க்கு படிக்க வைக்க மாட்டாங்க அ இப்ப வந்துட்டு பெண்கள படிக்க வைக்கிறதுங்றது ஒரு நல்ல விஷயம் தா தோழி அ அதனால அவங்க மட்டும் முன்னேறாம அவங்க குழந்தைகளுக்கு ஒரு கட்டத்துல அவங்க படிச்சிருந்தாங்க அப்டின்னா அவங்க குழந்தைகளுக்கும் படிப்பு சொல்லி தர்றதுக்கு அது வந்துட்டு நல்ல உதவியாவே இருக்கும் அ அதனால அடுத்தடுத்த தலைமுறையும் வளரு ஆ
ஆமா இப்ப இப்ப வந்து படிச்சா மட்டு படிச்சா ஓரளவுக்கு வந்து நல்ல அறிவாவு இருப்பாங்க எப்டி சொல்றேன்னா நெறைய வந்து விழிப்புணர்வு இருக்கும் அவங்களுக்கு படிக்காதவங்களுக்கும் படிக்காதவங்க படிச்சவங்கக்கு நெறைய வித்தியாசம் இருக்குன்னு தெரியுங்களா அதுதா நெறைய படிக்கணு நல்லா இந்த இப்ப இருக்க காலக்கட்டத்லலா ம் பாத்தீங்கன்னா ஈக்குவல்லா ஆண் பெண் ரெண்டு பேருமே நல்லா படிச்சிருக்காங்க இப்ப எங்க வீட்ல வச்சுக்கங்களே அந்த காலத்துலயே எங்க மாமனார் இருக்காங்கள மாமா அந்த இவங்களோட கணவரோட அப் ப்பா நல்லா படிச்சிருக்காங்க டிகிரி முடிச்சிருக்காங்க டென்தல வந்து ஸ்டேட்ஸ் செகண்டா செகண்டோ பஸ்டோ என்னமோ வாங்கனாங்களாமா அப்ப எல்லா பாத்தீங்கனா அவங்க காலகட்டத்துல லா படிக்கிறதுக்கு வந்து வசதி கம்மி தானாம்மா ஒரு ஊர்ல இருந்து ரொம்ப தூரத்து போய் தா படிச்சட்டு வரணுமாம்மா அப்ப பள்ளிக்கூடம்லா பாத்தீங்கா எங்கையே ஒரு மூலையிலதா இருக்குமாம்மா அதனால வந்து பெண்கள எல்லா அதிகமா பள்ளிக்கூடத்துக்கு அனுப்ப மாட்டாங்களலாம்மா ஒரு வயசுக்கு வந்துட்டா போதும் அடுத்த வீட்டுக்கு போறவதான பெண்ணு அதனால வீட்லே இருக்கட்டும்ன்னு சொல்லிட்டு பெண்கள வந்து அடிமைப்படுத்தி வீட்லே இருக்க வச்சிருவாங்களலாமா அ அடுத்த வீட்ல போய்தா சம்பாதிச் அப்டி படிக்க வச்சாலும் அடுத்த வீட்டுல போய் தா சம்பாதிப்பா ஆ பசங்க தா நம்ம கூடயே இருப்பாங்க அவங்க நல்லா படிச்சா போதுட்டு அப்டின்னு சொல்லுவாங்களாமா அவரை அவங்க வீட்ல லா பாத்தீங்கன்னா அவரு தா நல்லா படிச்சிருக்காரு அவர் வந்து வெளியூர்ல போய் ட்ரெயின்ல போய் ரயில்ல போய் பயணஞ்செஞ்சி போயி தா வேற வேற ஊர்ல போய் படிச்சுட்டு வருவாங்களாமா பஸ் இந்த ட்ரெயின் பஸ் பாஸ் இருக்குல அத எடுத்துட்டு போயலா எடுத்துடுவாங்களமா அப்பற அவங்க தங்கச்சி அக்காள எல்லா அவளாக்கா சரியா படிக்கல ஆ அவரு வந்து ஓரளவுக்கு இந்த யூபிஎஸ் எக்ஸாமுக்கு ஐஏஎஸ் எழுதுவாங்கல ஐஸ் ஐபிஎஸ் ஐஆஎஸ் அந்த மாரி எக்ஸாம் எழுதி அவர் வந்து இந்த ஐஆர்எஸ் ல செலக்டாகி ரயில்வேல பெரிய ஆபீசரா உயர்ந்த பதவில இருந்தாரு அப்றோ வந்து அவர் சொல்வாரு இப்ப பெண்கள்லா நல்லா படிச்சிருக்கணு அதனால அவங்க படிப்போட அருமையை தெரிஞ்சவங்க நெறைய பேர தெரியும்ல நல்லா படிச்சவங்களுக்கு அதனால அவங்க நல்லா படிக்க வச்சிருக்காங்க அதே மேரி பெண்கள் வந்து படிச்சிருந்தா வந்து ஒரு வீட்டுல ஒரு பெண் படிச்சிருந்தா அந்த வீட்டுல இருக்க எல்லாத்துக்குமே கல்வி கெடைக்குனு சொல்லுவாங்கல அதா இப்ப பெண்கள் வந்து இப்ப நம்ம எனக்கு தெரிஞ்சு பாத்தீங்கன்னா நெறைய வீட்ல வந்து ஆண்கள விட பெண்கள்தா இப்ப நெறைய படிக்க ஆரம்பிச்சட்டாங்க நல்ல வேலையில இருக்றாங்க அந்த காலகட்டத்துலதா இவரு ஆ அந்த காலக்கட்டத்துலதா ஆண்கள்தா அதிகமா படிச்சிருப்பாங்க பெண்கள் கம்மியா படிச்சிருப்பாங்க இப்ப எல்லா பாத்தீங்கன்னா பெண்கள் இந்த இப்ப இருக்கற டூ கே கிட்ஸ் எல்லா பாத்தீங்கன்னா அதிகமா வந்து பெண்கள் தா அதிகமா படிக்றாங்க எனக்கு தெரிஞ்சு ஆண்களோட
அந்த காலகட்டத்துல அந்த அளவுக்கு வந்துட்டு சப்போர்ட் பண்ண மாட்டாங்க பெண்கள் வந்துட்டு ஒரு அஞ்சு மணி ஆயிருச்சுனா வீட்டுக்குள்ள வந்துரணு ஆ வெளில போக்கூடாது அப்டிங்கிற மாதிரியெல்லாம் சொல்லு ம் அடுப்பங்கரையில சமைக்கிறதுதா பெண்களுக்கு வேலை அ படிச்சாலு போய் என்ன போற பாத்திரந்தானே கழுவ போற அந்த மாரில்லா நெறைய சொல்லி நானே நெறைய படங்கள்லையு அந்த மா படங்கள்லையு அதேதா எடுத்துருப்பாங்க பெண்கள்னா பாத்திரங் கழுவுறதுக்குதா அப்டிங்கற மாதிரியெல்லா
ஆமா கல்யாணம் பண்ணிட்டு போய் கொழந்த பெத்துக்கிறக்கு பாத்திரங்கழுவுறக்கு அதத்தா இதாவ வச்சிருப்பாங்க
அந்த மாரியே இருந்துச்சு அதுக்கப்பறந்தா ஒரு கட்டத்துல வந்துட்டு பெண்களும் படிக்கணு அவங்களுக்கும் எல்லா தெரியணு அப்டிங்கறதுக்காக அப்பறந்தா மாறி அதுக்கப்பற இப்பல்லா பாத்தீங்கன்னா பெண்கள்ல அதே மாரி வேலைகள்லையு பாத்தீங்க அப்டின்னா பெண் போலீஸ் எல்லா நெறைய பாக்குறோ அப்ப நம்ம அப்பல்லா பெண் போலீஸ் ல்லா ஒரு ஒரு சில பேரு தா பாக்குற மாரி இருக்கோ மித்த எல்லா ஆண் போலீஸாவே இருக் இப்பல்லா பாத்தீங்கன்னா பெண் போலீஸ்லா இப்ப கோயில்களுக்கெல்லா நெறைய போக போகையிலல்லா அஹ் பாதுகாப்பு இதுல வந்துட்டு நெறைய பெண்கள் பாக்குறே நா ஏ ந பாக்கவே ரொம்ப சந்தோஷமா இருக்கு பரவால்லையே அஹ் எல்லாருமே நல்லா வந்துட்டு என்ன சொல்றது படிப்பும் மட்டும் இல்லாம அஹ் வேலை சார்ந்த விஷயங்கள்லையும் அவுங்க முயற்சி பண்ணி வாங்குறாங்க அப்டிங்கிறப்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு தோழி
ஆமா அப்ப நா இந்த கொஞ்ச நாள ஏர்போர்ட்ல ஒர்க் பண்ணேனா ஏர்போர்டுக்குள்ளயே ஆபீஸ் ஒர்க்க அப்ப பாத்தீங்கன்னா அந்த பெண்கள் வந்து ஆண்களுக்கு சமமா பைலட்டலா இருக்கு இருந்தாங்க தெல்லாம் பாத்து ஆச்சரியப்பட்டிக்கே எ பரவாயல ஆண் பெண்களுக்கு சமமா பெண்கள் வந்து எவ்வளோ முன்னேறிட்டாங்க அப்டின் இப்பெல்லாம் பாத்தீங்கன்னா நல்லா படிச்சுட்டு தனியால்லா போய் தங்கி வெளிநாட்டெல்லா வேலை செய்யறாங்க பெண்கள் பாத்தீங்கன்னா லண்டன் அமெரிக்கா துபாய்லேல்லா பாத்தீங்கன்னா தனியாவே போய் ஃபிளைட் ஏறி அந்த ஏர்போர்ட் இருக்கும்போலா பாபே நெறைய பெண்கள் பாத்தா தனியாவே போவாங்க நெறைய கேட்டுக்கே தனியா போயிருவீங்கள இவ்ளோதூரம் போறீங்களே போயிருவீங்களனு கேப்பே போயிருவேங்க நாங்க நல்லா படிச்சிருக்கோம்ல படிச்சிருந்தா எந்த நாட்டுக்கு போனாலும் எந்த உலகம் எந்த மூல முடுக்கெல்லா போயிட்டு வந்துருவோ நம்மிட்ட ஒரு ஃபோன் இருந்தா போதும் எங்க போனாலு சுத்திட்டு வந்துருவோ அப்டின்னு சொல்லுவாங்க பாத்துக்க தனியால்லா ஃப்ளைட் ஏறில்லா மத்தவங்களாம் பாத்தீங்கன்னா அட்லாண்டா எவ்ளோதூரோ அங்க எல்லா போவாங்க பாத்துங்க தனியா போயிட்டு வராங்க அதுக்கு என்ன காரணம்னா அவளோ படிச்சிருக்காங்க அவுங்களுக்குள்ள ஒரு தன்னம்பிக்க இருக்கிறதுனால தா அவ்ளோ தூரமா போய் படிச்சு அவ்ளோ தூரம் போய் வேலை செஞ்சுட்டு தனியா இருந்தாலும் வேலை செய்யறாங்க பெண்கள்
உம் ஆமாம் தோழி நானு பாத்த வரையு அந்த நீங்க சொன்ன மாரி பைலட்லா பாக்கும் போது எனக்கூ ஆச்சரியமா இருக்கூ ஏன்னா முன்னாடி ஆண் ஆண்கள் பைலட் தா பாத்திருக்கோ ஆஹ் ஒரு விமானத்தையே ஓட்டுறாங்க ஆனா இப்ப பெண்களும் பாத்தீங்கன்னா நெறைய அந்த இன்ஸ்டாகிராம் வீடியோஸ்லல்லா நெறைய அவுங்க அவுங்க எக்ஸ்பீரியன்ஸ் வந்துட்டு பகிர்ந்துருப்பாங்க அப் இப்ப நேறைய பெண் இருக்கறது நா பாத்திருக்கே அது பாக்கும்போது ஒரு ஒரு வீடியோவா எடுத்து வந்துட்டு போடுவாங்க நா ஒரு சில பேர்லா ஃபாலோ பண்றே எப்புட்றா இப்டியெல்லா இரு இருக்காங்களே சொல்லிட்டு அவுங்க வீடியோஸ் எல்லா தொடர்ந்துமே நா வாட்ச் பண்ணிட்டே இருக்கே அஹ் அது பாக்கும் போது ரொம்ப நல்லா இருக்கு தோழி நமக்கோ அந்த மாதிரியான ஆசைகள்லா வரோ அதுக்கு பாத்ததுக்கு அப்புறமே அஹ் நமக்கே தோணாட்டியு பரவால்ல இது இவுங்க மா நம்மலு நல்லா இருக்குமே அப்டிங்கிற மாரியான ஆசைகள்லா
ஆமா ஆமா பாத்தீங்கன்னா இப்ப பாத்தீங்கன்னா படிப்பு படிச்சுட்டு நெறைய பேத்துக்கு இப்ப எல்லாருமே படிச்சதுனால கொஞ்சோ வேலை வாய்ப்பு வந்து அதிகமா நெறைய பேத்துக்கு கெடைக்குது ஆனா கொஞ்சோ பேத்துக்கு அவுங்க அவுங்க பிடிச்சமான துரைக்கி போக முடியாம நெறைய பேர் இருக்கறாங்க அப்டி வேலை கிடைக்கிலனா நம்மளுக்கு நம்மளுக்கு என்ன திறமையோ அத வெச்சிதா வேலைக்கு வராங்க இப்ப வந்து சொந்தமா பிசினஸ் பண்றது ஆ சொந்தமா பொட்டிக்கு வெச்சிக்கிறாங்க வேலை கிடைக்கலன்னா அந்த படிச்சிக்கு தகுந்த படி வேலைக் கிடைக்கலன்னா வேற வேலைக்கும் அவுங்கள தயார்படுத்தி அவுங்க ஏதாவது குடும்பத்த வந்து வேல கொண்டு வர்றாங்க நா பாத்திருக்கே இன்ஸ்டாலல்லா பாத்தீங்கன்னா ஒரு லேடில்லா சொல்லுவோ நா வந்து ரொம்ப சின்னததா நல்லா படிச்சிருக்கிறே இவ்ளோ படிச்சிருக்கே எனக்கு வேல வந்து அந்த அளவுக்கு கிடைக்கல நா படிச்சு எதிர்பாத்த மாரி வேலைகிடைக்கல இப்ப வந்து நா சொந்தமா போட்டிக் வெச்சு இவ்ளோ பெரிய லெவலா வந்திருக்கே அப்டின்லா சொல்லுவாங்க பாத்திருக்கே
உம் ஓகே தோழி மணி நேரங்கள் கடந்துடுச்சு நம்ம நெறைய பகிர்ந்துகிட்டோ அடுத்த தலைப்புல சந்திப்போம் தோழி நன்றி தோழி
உம் நன்றி வணக்கம்